வணக்கம் என்ன பண்றிங்க
சரிங்ளா
ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்ளா ஹலோ எனக்கு கேக்குது உங்ளுக் கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குது கேக்குது நல்லா இருக்கீங் ஆஹ் சூப்ரா இருக்கோ
நா நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாயிடுச்சா ஆ நல்லா இருக்கு
ஆ சமச்சாச்சு மா ஆ ஓகே ஆ காலைல வந்துட்டு டிஃபன் வந்து முடுச்சாச்சு
ஆ
ஆ சமச்சாச்சுங்க ஹலோ
சொல்லுங்க ஆ சொல்லுங்ங
ஆ காலைல டிஃபன் செஞ்சோ காலையில டிஃபன் செஞ்சோம் டிஃபன் வந்துட்டு ஆ வீட்ல இருக்றவங்க எல்லாருமே சாப்டாச்சு டிஃபன் முடுச்சுட்டு மதியம் ஒர்க்கும் வந்துட்டு வேலையு வந்துட்டு மதியத்துக்குமே வந்துட்டு சமச்சு முடுச்சாச்சு கார கொழம்பு வச்சோ ஆ சாதம் வடுச்சு சிம்ப்ளா இன்னிக்கு முடுசாச்சு கொஞ்சோ வெளில போற வே வேல இருக்றதுனால கொஞ்சோ வேலையு இன்னிக்கு வந்து சீக்ரமா முடுஞ் தெர்ஞ்ச் நீங்க சமச்சுட்டீங்ளா என்ன டிஃபன் சாப்டீங்க
காலையில ஆ இட்லி செஞ்சு சாப்டாச்சி மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிட்ருகு
ம் ம்
ஆஹ்ம் கூ அ ந்த கூட்டு தா பண்ண போறே கூட்டு பண்ணிட்டு இனிமேல்தா சாதோ வைக்கணு உருளகெழங்கு பொறியல் பண்ணணு இன்னு சா சாப்பாடு இன்னு ரெடி பண்ணல
சரி நாங்க வந்துட்டு சாதோ வந்து வெடு வடுச்சுட்டோம் கொழம்புமே வந்துட்டு கார கொழம்பு வச்சச்சு
செரி வீட்டு வேலைலா எப்டி இருக்கு வெயில்லலா எப்டி இருக்கு
வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு வந்துட்டு அதான் ரேஷன் போயிட்டு வந்தோம் ரேஷன் போயிட்டு வந்து முடியல அதனால இப்பதான் வந்துட்டு ஒரு டம்ளர் மோர் அடிச்சி கொஞ்சம் ஜில்லுனு குடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன்
அப்படியா செரி செரி வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்கே
ஆமா வெயில் ரொம்ப அதிகமா வெயில் ரொம்ப அதிகமாதான் இருக்கு நீங்க மோர்லாம் குடிப்பீங்களா இந்த வெயிலுக்கு கொஞ்சம் மோர்லாம் குடு சோ நல்லா இருக்குல்ல
ஆ வே வெயிலுக்கு எளநீர் அப்பறோ வந்து இந்த நொங்கு நுங்கு கு அப்பறம் மோரு ரு அதெல்லா உற வச்சு சாப் எப் அம்மா
உம் ம்
அதனால அதெல்லா சாப்பிட்டாக் கு இன்னு கொஞ்சோ மக்க
ஆம்மா ஒடம்பு வந்து சூட்ட வந்து தனிக்கு அதெல்லா அதனால இந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டு அது கொஞ்சோ எடுத்துக்குறது நல்லதா இருக்கும்
உண்ணுமே இந்த மாரி தயிர் சாதோ தயிர் சாதோ கூட கார கொழம்பு அதெல்லா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலா இதுல ஏன்னா வெயிலா இருக்க கனால தயிர் சாதோ அந்த மாரி எடுத்துக்கலா
சாதோ சாப்டோ அதுனால இன்னைக்கி வந்துட்டு கார கொழம்பு வச்சாச்சு
வீட்டு வேலையெல்லா அப்டி முடிஞ்சிருச்சா எல்லா வேலையு இனிமேதா நா துணியெல்லா தொவைக்கணு பாத்ரோ கெடக் க்கு தேய்கிறதுக்கு
நாங்க நேத்து வந்து துணிய தொவச்சி காய வச்சு அத மடிச்சு வைக்கிற வேல இன்னைக்கி இருந்தது அதுவுமே வந்துட்டு மாமியார் பண்ணிட்டாங்க அது நல்லா மடிச்சு வெச்சாச்சு அ காலையில ஏந்துருச்சு என்னன்னா அவுங்கவுங்க வந்துட்டு எ ஆ வி வேலைக்கி கெளம்புறவங்க கெளம்புனாங்க குழந்தைங்களுக்கு ஊட்டியாச்சு ஆ அவுங்க கொழந்தைங்கள வந்து தூங்க வச்சுட்டு ஒருத்தொவுங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க
உம் உம் எனக் கு டெய்லியு துணி துவைக்கிற வேல ரொம்போ தெனந்தோறு
நாங்க வாரத்துக்கு ஒ ஒரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தொவப்போ
ம் ம் நமக்கு டெய்லி
ஏ பக்கத்து வீட்ல தொவைக்கிற ஆஹ் நா பக்கத்து வீட்ல தொவைக்கிற அன்னைக்கி நம்ம தொவைக்க முடியாது ரெண்டு பேரு தொவச்சுட்டா காய வைக்கிறதுக்கு எடோ இருக்காது அதுனால கொஞ்சோ பாத்துதா பண்ற மாதிரி இருக் ருக்கும் உம் அவுங்களுக்கு நம்ம வழி விடணூல்ல
ஆமாம்மா கண்டிப்பா
உம் ம் அதுதா நேத்து வந்து நாங்க துணி தொவச் அதனால இன்னைக்கி தொவைக்கல நாளைக்கு தொவப்பங் துணி துணி தொவைக்கிற வேல காலையில அது எழுந்திரிச்ச வெனே முடிஞ்சுறு ஒன்பது ஒன்பதரை மணிக்கெல்லா துணி தொவச்சி
அ
ஞ்சுறு எங்களுக்கு துணி தொதவச்சா என்னப் கொஞ்சோ வீட்டு வேல எல்லா கொஞ்சோ நின்னுடு அதுக்கப்பறமேட்டா வந்துட்டு ஹ வீட்டுக்கார் வந்துட்டு டிஃபன் வந்துட்டு மாமியார் ரெடி பண்ணுவாங்க அவரு சாப்பிட்டுட்டு கெளம்பிடுவாங்க துணி தொவைக்கிற வேல என்னோடது இதனால அப்பறமேட்டா பாத்தரோ வெளக்குறது மதிய வந்துட்டு சமைக்கிறது அந்த வேல எல்லாம் இதுவாகும்
ஓகே அப்றோ இது திருக்கல்யாண நம்ம எப்டி மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போனீங்களா
இ போகல உங்ளுக்கு கோவில்னா புடிக்குமோ
ஆஹ் ரொம்பொ ரொம்பொ எப்பனா தங் தெனமு கொயிலுக்கு பெய்யிருவே டெய் தினதோறு பெய்யிருவே இப்ப கொஞ்சோ போக முடிய மாட்டேங்குது அஹ் அந்த அளவுக்கு உடம்பு இப்ப ஒத்துழைக்க மாட்டேங்குது
ஓகே ஓகே உடம்ப பாருங்க உம் ஓகே ஓகே உடம்ப பாருங்க அதிகமா மாத்ர மருந்துன் எடுத்துக்காம கொஞ்ச இயற்கை முறையிலயே வந்துட்டு உடம்ப கொஞ்ச வந்துட்டு செரி பண்றதுக்கு பாருங்க அதிகமா மாத்திர எடுத்துக்டாலு வயிருக்கு நல்லது கெடையாது
அது வெயில் வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்றதுனால இப்போ நமக்கு நடந்தெல்லா போக முடியமாட்டேங்குது ப்ளீச் இல்லன்னா ரெகுலரா நம்ம போகலா கோவிலுக் க்கு
உம் உம்
உம் செரி அப் அப்ரொ வீட்டு வேலல்லா முடிஞ்சிருச்சுல்ல உங்ளுக்கு வீடு தொடைக்கற வேல பாத்ரோ தேக்கிற வேல
இதுக்கப்ற எங்களுக்கு மதிய தா இல்ல நைட்டு தான் வேல இருக்கு
எனக்கு என்னவோ அதிகமா போய் இருக்கு எப்ப முடிய போதுனு தெரியல வீட்டு வேல இன்னு ஒன்னு துணி தொவைக்கல இனிமேதா துணி தொவைக்கணு அப்ரோ மதிய சமையல் முடிச்சுட்டு இனிமே பாத்ரோலா தேய்க்கணு
ஹம்
அது கண்டின்யுவா இருக்கு வேல
செரி சேரி நைட்டுக்கு தா வந்துட்டு எங்களுக்கு வேல இருக்கு எல்லாருமே நல்லா இருக்காங்க உம் நல்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்கோ எல்லாரு நல்லா இருக்குறோ அஹ் அங்க இப்ப அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா அங்க இங்கயு ஊருக்கு போயிருக்காங்க லீவு லீவுன் சொல்லிட்டு நாலா பக்கமா எல்லா ஊருக்குப் போயிருக்காங்க ஆம்
ஆமா இப்ப முழாண்டு லீவு இருக் இல்லயா பசங்கள்க் ஆஹ் பசங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச ஊருக்கு போனா வீட்லே இருந்தாலு அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச கடுப்பா இருக்குல வெளில எங்கயாது போணு வெளில ஊர் சுத் த்திலா பாக்கணு அந்த மாதிரி இருக்கு இல்லயா
ஆமா செரி செரி ஆஹ்ம் செரி அப்றோ பாருங்க எல்லாரையு கேட்டன் சொல்லுங்க வீட் ட்ல உள்ளவங்க எல்லாரையு கேட்டன் சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா நைட்டுக் வந்துட்டு அதுதா சாத இருக்கு இல்லயா சாத வந்துட்டு கொஞ்ச நா நைட்டுக்கு சாத வடிச்சிட்டு மாமியாருக்கு வந்துட்டு டிஃபன் தா சாப்டுவாங்க அதனால அவங்களுக்கு வந்துட் டு டிஃபன் வந்துட் டு அவங்க ரெடி பண்ணிப்பாங்க அவங்ளே பண் பாத்துப்பாங்க
ஓ அந்த வேல உங்களுக்கு வராது அவங் அவங் அவ்ங்க கண்டனியு பண்ணிருக்காங்க வேலய
ஆம்மா அவ்ங்க பாத்துப்பாங்க அதுக்கப்ற திளிம்பி வந்துட் ட்டு என்ன வழக்கம் போல வந்துட்டு கொழந்தைங்களுக்கு பாக்கணு கொழந்தைங்களுக்கு ஊட்டணு கொழந்தைங்களுக்கு ஊட்றத்துக்கே நமக்கு வந்துட்டு டைம் ஆகு நேர ஆகு ஒருத்தவ்ங்களுக்கு ஊட்டி முடிக்கிறத்துக்கே எப்டியு ஒரு ஒரு மணி நேரங் விட்டா ஆய்டு
உம் உம் உம் அதுல இங்க என்னன்னாக்கா பை எங்க வீட்ல எங்க மாமியார் ஊருக்கு போயிருக்காங்க மாம்னாருஹ் இங்கதா இருக்கறாங்க. ப்ப அவுங்ளுக்கு சமைச்சு குடுத். துடு மதியானம் சமையலே அப்றம் காலைல மட்டும் அவுங்க சாப். ப்ட மாட்டாங்க லேட்டா தான் எழுந்துருப்பாங்க. அப்றம் அவுங்க குடிச்டு எல்லாம் முடிச்டு வர்துக். கே மணி பன்னண்டாயிரும் அதனால கால சாப்பாடே கெடையாது மாம்னாருக்கு.
ஹும் நேரா மதியம் மட்டுந்தான் மதியம் நைட்டு சாப்ட்டுப்பாங்க.
போய்ருவாங்க.
ம்.
ஆ அது நைட்டுக்கு நா அங்க போயிருவே அங்க போயிட்டு மதியானோ சமைச்சி நைட்டுக்கு எதாச்சு செஞ்சு டிபன் தா காலேலயு டிபன் தா நைட்டுக்கு டிபன் தா எங்க வீட்டுக்காரவங்களுக்கு காலைலேக்கு நைட்டுக் காது அந்த மாரி எல்லா சாப்பாடு எடுத்துக்க மாட்டாங்க
ம் எங்க வீட்டுக்காரர் நைட்டு வந்துட்டு டிபன் சாப்ட மாட்டாரு எதாவது எதுவு இல்லன்ற பட்சத்துல மட்டுதா டிபன் கொடுப்போ அததா நேத்தி வந்துட்டு ஒரு வரவேற்புக்கு போயிட்டு வந்தோ அதனால வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வேலக்கி போயிட்டு லேட்டா வந்ததுனால அவரு அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அதனால அவருக்கு மட்டு வந்துட்டு நாங்க நைட்டு வந்ததுக்கு அப்றோ டிஃபன் ரெடி பண்ணி ஆ கொடுத்தோ நாங்கல்லா வந்துட்டு பிரியாணி சாப் ட்டு வந்தோ அவரு மட் டு வீட்ல தோச சாப்ட்டாரு
சேரி சேரி இதென்ன மு நீங்க இதுக்கு கீழ் வீட்ல இருக்குறீங்களா மேல மாடி வீட்ல இருக்குறீங்களா
நாங்க வந்துட்டு கீழ் வீடுதா
அப்ப பரவால்ல வெயிலு சரியான வெயிலா இருக்கு மாடி வீட்லனாக்க அப்ப மேலல்லா போய் டு நைட்ல தண்ணி எல்லா ஊத்தி வச்சிட்டு அது மாதிரி கொஞ்ச கூல் பண்ணி வச்சிட்டு அதுக் கப்பறோ தா செட் ஆவுது இல்லன்னா செட் ஆக மாட்டேங்குது
ஆமா ஆக்சுவலா வந் வழக்கம் போல என்னன்னாக்கா வந்துட்டு இப்போ தண்ணி வீடா இருக்குதுன்னா அப்டின்னாக்கா நம்ம தண்ணி ஆ செவுருல அந்த மாதிரி தரைய எல்லா கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு இல்ல நா சாதாரணமான சிமெண்ட் தர அப்படின்னாக்கா கொஞ்சோ கழுவி விட்டாக்கா தூங்கும் போது கொஞ்சோ நல்லாருக்கு
ஆமா
ம்
ஆமா அதுதா உண்ம அது வே தனி வீடா இருந்ததுனாக்கா அந்த வெயிலுக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுனோம்னா கொஞ்ச தண்ணி தெளிச்சிட்டு வாசலுக்கு தண்ணி ஊத்தி விட்டு மேல வீட்டுக்குள்ளல்லா தண்ணி ஊத்தி அலசீட்டு ஈவினிங் அதாவது சாயிந்தர நேரத்துல ஆ தண்ணி ஊத்தி அலசி உட்டோம்னாக் ஆ நமக்கு கொஞ்ச ஓகேவா இருக்கும் நைட் தூங்கறதுக்கு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் என்னதா நம்ம ஏ சி அது இதா ஃபேன் யூஸ் பண்ணாலு இது கொஞ்சம் ஓக் க்கேவா இருக்கு ம் ம் எப்புடி ரொம்ப நேரமா எப்புடி ஆ வீடு அலசுறதெல்லா